தோழி
உம் வணக்கம் தோழி நலமா தோழி
ஆஹ் நலம் நீங்க நலமா தோழி
ஆஹ் நலம் தோழி வீட்லல்லா எல் எப்படி இருக்காங்க பாப்பா எப்படி இருக்காங்க
ஆஹ் நல்லா இருக்காங்க தோழி நீங்க எப்படி இருக்கீங்க குழந்தைங்களாம் நல்லா எப்படி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி உங்க சின்ன பாப்பா எப்படி இருக்காங்க தூங்குனீங்களா நீங்க
இல்ல தோழி எங்க தோழி தூங்குறது அடிக்கடி கரண்ட் வேற கட்டாயிடுது தோழி
ஆமா தோழி கரண்ட் வேற பிரச்சனையா இருக்கு தோழி உ பாப்பா எல்லாம் ஆழுதிட்டே இருப்பாங்க
ஆமா அதுதான் தோழி ஆஹ் அதா வெளிய தான் உக்காந்துட்டு இருக்கோ தோழி மொட்டை மாடி மாடியில
அப்படியா தோழி என்ன தோழி செஞ்சீங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க
ஆஹ் உ
கேக்குதா தோழி உங்களுக்கு அஹ என்ன சாப்பட்டீங்க மதியமா என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டுல
சாம்பார் கறிவடை நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நா இங்க வந்து பிஷ் வருவ மீன் வருவல்லு மீன் கொழும்பு அத என்ன சொல்றது அஹம் கோலா உருண்ட எது சொல்லுவாங்கள மட்டன்ல அஆஹ் அதுவும் செஞ்சிருந்தாங்க வீட்டுல எங்க அம்மாதான் செஞ்சாங்க அது எல்லாம் சாப்பிட்டு ஆஹ் ஹ டீயும் குடிச்சாச்சு தோழி நீங்க குடிச்சிட்டீங்களா டீலாம்
ஆ சொல்லி டீ போடுதுக்கு போனாங்க எங்க அம்மா அதுக்குள்ள கர் கட் ஆயிச்சு வந்துட்டாங்க இ ஆமா
சொல்லி இப்ப கரண்ட் பிரச்சனைதான் ரொம்ப இருக்கு சொல்லி கரண்ட் இல்லாம அப்படியே வேர்த்து கொட்டுது தோழி
ஆமா தோழி
உம் என்ன சொல்லி என்ன பேசலாம் இப்போ கல்யாண வாழ்க்கை ஏதாவது பத்தி பேசலாமா
ஆஹ் பேசலாம் தோழி
ஆஹ சொல்லுங்க தோழி உங்க கல்யாணம் எப்போ ஆச்சு உங்க கல்யாண பத்தி நீங்க எப்படி என்னன்ன யோசிக்கிறீங்க கல்யாண பத்தி நீங்க சொல்லுங்க
ஆ தோழி எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஆஹம் ஸ்கூல் லைப் நல்லா இருந்துச்சு மேரேஜ் லைப்னா ரொம்ப ப்பன் பட்டட்டு வந்தது தழி
ஆமா தோழி இப்ப நம்ம வந்து அப்போ நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு குழந்தையா இருந்து தோழி இப்போ இப்போ வந்து நாம்ம வந்து ஒருத்தங்களுக்கு அம்மாவகி
ஆஹ்
அம்மா ஆாகி நாங்க வந்து நம்ம குழந்தையா இருந்து நம்மளுக்கு பழக்கம்மயடுச்சு இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும்
ஹம் எதுவா இருந்தாலும் ஆமா அது குழந்தைங்களுக்கு இருந்தாலும் பரவில்லை தோழி இப்ப நம்ம எல்லாரையும் பாக்குற மாதிரிான இரு மாமியார் மாமனார் அவங்கள பாாரக்கணும் வீட்டு பாக்கணும் எல்லாமே நம்ம பார்த்ததான் ணும் அதுக்கு அது கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தாலும் அதுல ஏதாவது சொல்லு ஆமா ஆமா சொல்லுங்க அப்படிதான் போது லைஃப் அவங்களுக்கு பயந்துட்டு அவங்கள பாக்கணுமே ஏதாவ
ஆமா தழி எல்ல நம்ம என்ன சொல்றது அம்மா வீட் இதுலயாவது எல்லாத்துலயும் நம்ம வந்து எல்லாத்தையும் எதுலேயும் பேசுற மாதிரி இருந்துது இங்கே வந்து எது வாயிலருந்து எது வார்த்தை வருரதோ நம்ம யோச்சு யோச்சு எடுக்கற மாதிரி இருக்கு ஒரு வார்த்தை நம்ம வெளியில விட்டோம்னா அந்த வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு பதிலுக்கு
குடுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனும் எல்லாத்துக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணும்
ஆமா தோழி ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு என்ன நீங்க கோடை கான இப்போஹ வெக்கேஷன் டைமு சம்மர் ஹாலிடேஸ் நீங்க எங்க போனீங்க எங்கயாவது ஊருக்கு போனீங்களா
சம்மர் வெகேஷன்லாம் எங்கயோ அவளா போற தோழி இந்த வெயிலுக்கு பயந்துட்டு எங்கயோ போகு பிடிக்க மாட்டேங்கு ரிசார்ட் மட்டும் போயிட்டு நாங்க வந்துட்டோ ஒன் டே ட்ரிப் மட்டும் பிளான் பண்ணி நாங்க வந்து போயிட்டு வந்துோம்
அப்படி நாங்க வந்து ஊட்டு போனும்ம் சொல்லி நான் அந்தெசார்ட் மும் தான் தோழிப்ப போகவே இல்லை நா இது வரைக்கும் அந்த போனும்னு சொல்லி அவ நம்ம ரொம்ப பிளான் பண்றோம் அது மட்டும் எங்களுக்கு இன்னும் கிளிக் ஆகவே இல் தோழு நீங்க சொல்லீங்க என்ன பண்ணீங்க ரெசார்ட்ட்ல எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது உங்களுக்கு
அந்த சர்க் வந்து ஒரு டூ ஓ கிள் போன்னனு தெரியும் ஆக்சிடெட் டைம் போயிட்டு அங்க கொஞ்சம் லஞ்ச் எல்லாம் வீட்டு்ல இருந்து பர் பண்ணி எடுத்துட்டு போயோம் அங்க போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் அந்த சிம்மிங்ஸ் பூல் தான் தோழி அதுக்காக தான் பாதிப்போம் இந்த வெயில்னால அந்த ஸ்விம்மிங் புல்ல கொஞ்சம் எந்த நல்லா இருக்கும்ங்க
போனாங்கன்னா வெளியில வர
வரல வரவே புிடிக்கல வெளியே வரவும் புடிக்க மாட்டேங்கு தண்ணியில சாப்பாடு வேணா ஒன்னும் தண்ணில இருந்தா போதும் அப்படிதான் இருந்தோம் நாங்க ஆஹ எல்லாம் பண்ணிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ட்டு சாப்பிட்டு நல்லா நல்லா பசங்கல்லா நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த
அஹ் நீங்களா எப்படி பிரியாணி அப்படியாவது ஆக்கிட்டு போவீங்களா இல்ல புளி சாத அப்படிலா ஆகிட்டு போவீங்ளா
இல்ல இல்ல பிரியாணி தா ஆக்கிட்டு போனோ அப்புற நைட்டு சப்பாத்தி எடுத்துட்டு போயிட்டோ சப்பாத்தி அந்த சிக்கன் கிரேவி பிரீப் பீஃப் கிரேவி அந்த மாரி எடுத்துட்டு போயிட்டோ நைட்டுக்கு அப்புற நெக்ஸ்ட் டே வந்து ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்ட மாரி இருந்துச்சு
அப்டியா தோழி நல்லா என்ஜாய் பண்ணீங்களா தோழி
போ நீங்க தோழி யுது
நா வந்து ஊட்டி நம்ம ஊட்டி போனது இருக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு வந்து குளுர் ரா கேக்குது தோழி உடம்பு அந்த அங்க போனாதா கொஞ்சோ ம்ச்ச ஏதாவது குளூரா இருக்கு குளிர் பகசது போனதான உங்களுக்கு சில்லா இருந்தா கொஞ்சம் ரிஃ ரெண்டா இருக்கு நாங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த காசுக்கு உங்களுக்கு நெறைவா இருக்கு அதனால நாங்க அங்க போனோ தோழி ஒரு மூண் நாள் ட்ரிப்பா போனோ தோழி பஸ்ல
ஆமா நாங்களு அதா தோழி பிளான் பண் நாங்களு அப்டிதா ப்பல பேசிட்டு இருந்த தோழி ஆனா யாருக்கு சில பேர் ஆஃபிஸ் லீவு இல்ல சொல்றாங்க சில பேர் வர முடியாது சொல்ட்டாங்க செரி ஒன் டே ட்ரிப்பாவது போலா சொல்லி நாங்க அப்டி போயிட்டோ
ஆமா தோழி அது இது எல்லாருக்கு சில பேருக்கு ஆஃபீஸ் இருக்கு அதெல்லா யோஸ்ச்சு நம்ம போற மாதிரி இருக்குல்ல நம்மல்லா ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாருக்கு சொல்லி ஆ நீங்க வாங்கிக்கோங்க லீவ்ஸ் எல்லா சொல்லி நம்ம ரொம்ப பிளான் பண்ட்டு போனோ தோழி
ம் அதா சொல்லிருக்கோ சரிப்பா
ஆமா
இந்தடவ போயிட்டு வந்ட்டோ ஸ்கூல்ஸ் மாரி வெக்கேஷன்ல போய் சொல்ட்டு
அப்டியா தோழி ஆ ஸ்கூலுக்குல்லா இப்போ தொறக்கப்போவுது தோழி
ஆமா ஆ வாங்கியாச்சு தோழி எல்லா வாங்கியாச்சு எல்லா பிரவுன் ஷீட்லாம் போட்டு எல்லா ரெடியா இருக்குது
ஆமா தோழி அப்டியா தோழி உங்களுக்கெல்லா எப்டி ந நாளைக்கு தொறைக்குதா இல்ல நெக்ஸ்ட் வீக் மண்டே தொறக்குதா தோழி உங்களுக்கு
ஆ இல்ல தோழி இன்னு சொல்லல நீ நீ இன்னிக் நாளைக்குதா சொல்லிருக்காங்க மறுபடியு என்ன அனொன்ஸ்மெண்ட் மாத்துறாங்க தெரில தோழி நாளைக்குதா சொல் ஆ மறுபடியு எப்படி மாத்துறாங்க தெரில
அப்டியா தோழி ம் சேரி தோழி ம் சொல்லுங்க தோழி வேற என்ன ம் நீங்க பிரியாணி செய்வீங்களா தோழி
ஆ செய்வ தோழி சூப்பரா
அப்டியா தோழி நீங்க எப்படி செய்வீங்க சொல்லுங்க தோழி
எப்பிடின்னா
ந செய்முறை சொல்ல தெரியுமா உங்களுக் சொல்ற
ஆ செய்முறையாதா என் எண்ணெ போட்டு இந்த ஸ்பைசஸ் போடுவாங்கல்ல அது லவங்கம் பட்ட அதெல்லா போட் போட்டு வெங்காயம் போட்டு தாளிக்கனு தக்காளி பச்ச மொளகா அப்புற மஞ்சள் தூள் மொளகாத்தூள் அந்த கரம் மசாலா கொஞ்ச போடுவேன் தோழி நானு அப்புற சிக்கன் மட்டன் என்ன போடுறோம் போட்டு ஆ போடுவ போடுவ தோழி நா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவு போடுவ கொஞ்ச நல்லாருக்கும் அதுவு ஃபிளேவர்
அப்படியா தோழி நீங்க ஏ ஒரு ஒரு கிலோக்கு எப்படி தோழி தோழி போடுவீங்க வெங்காயம் எவ்ளோ கிலோ ஆ ஆம் தக்காளி எவ்ளோ போடுவீங்க தோழி நீங்க
எனக்கு வந்து அந்த அளவு சொல்லத் தெரியாது ஆனா பாத்து எனக்கு தெரியாது பாத்தா ஒன் கேஜிக்கு இவ்ளோ தக்காளி ஆமா பாத்து இப்ப ஒன் கேஜிக்கு இவ்ளோ வெங்காயம் போட்டா கரெட்டா இருக்கும் தக்காளி இவ்ளோ போட்டா கரெட்டா இருக் இருக்கும் அப்டிதா ஹலோ ஹலோ
ஆ கட்டோ கசறலனா ஹலோ
ஆ சொல்லுங்க தோழி ம் நா கேட்டுட்ருந்த நா நீங்க எறைச்சி எப்டி சேப்பீங்க அதாது ஒரு கிலோக்கு ஒரு கிலோ சேப்பீங்களா அர கிலோ சேப்பீங்களா எப்டி சேப்
கட்ரோலுக்குதா புரில புரில எறைச்சி
கேட்டே சொல்லி
தோழி
இது பாலின் போகுற பாத்த
ஹலோ கேக்குது தோழி எனக்கு
ஆ சொல்லுங்க எனக்கு கொஞ்ச இதுவாக்கு நெட்டு ப்ராப்ளம் ம ஹலோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது ஆ கேக்குது சொல்லுங்க ம் ஆமா நெட்வொர்க் இஸ்யூப் இப்போதா கொஞ்ச ஸ்ட இருக்குது இந்த வெளியதா இருக்க சொல்லுங்க தோழி
ம் சொல்லுங்க தோழி வேற என்ன உங்களுக்கு ஸ்பெஷலா தெரியு ஸ்வீட்ல்லா நல்ல ஆ செய்வீங்களா நீங்க
ஸ்வீட் ஸ்வீட்ல வந்து அந்த பாயாசம் செய்வாங்கள தோழி இந்த சேமியா போட்டு அது மட்டுந்தா தோழி எனக்கு செய்ய தெரியு அத நல்லா செய்வே அவ்வளவுதா நீங்க என்ன செய்வீங்க
நானு ஒரு ஒரு ஷீர் குமார் சொல்லுவாங்க அது மட்டுந்தா தோழி சரியு எனக்கு அவ்வளோவா ஸ்வீட் நா கத்துக்குறே
ம் ஹலோ ஹலோ ஹலோ